ஹலோ
ஹலோ
ஹலோ
ம் ஹலோ
கேக்குதா அண்ணா
கேக்குதுமா கேக்குதுமா சொல்லுமா சொல்லுமா என்ன பண்ற
நா டிராவல் பண்ணிட்ருக்க
ட்ராவலா பயணம்னு அழகா தமிழ்ல சொல்லே எதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லிட்டு பயணம் பண்ணிட்ருக்கியா எங்க போயிட்டுருக்க பயணத்த தெரிஞ்சுட்ருக்கியா பின்ன ஏ அத பேசிட்ருக்க இப்ப சமையல்க்கு செஞ்சுட்ருந்தன்ன இப்ப பயணத்த செஞ்சுட்ருக்கன்ற செரி ஓகே ஆ எங்க இங்க எங்க எதை நோக்கி பயணம் எதுக்கு பயணம்
எத நோக்கிப் பயணன்னா வேலைக்காக போயிட்ருக்கண்ணா
வேலைகள்லா ஒன்னு வேலை வேலைக்கி வேலை தேடி போயிட்டுருக்கியா இல்ல வேல திருச்சில போயிட்ருக்கியா
அங்க போயிட்டு வேல தேடணு
வேல் தேடணுமா ஓகே ஓகே இப்ப பயணத்த பத்தி நம்ம பேச சும்மா வேலைய பத்தி பேஸ்லாமா ஆக்சுலி இப்ப பயணம் போயிட்ருக்கியே ஒரு ஓகே பயணம் என்பது ஒரு அழகான ஒரு பெயர் ஓகேவா ஓகேவா சதன்யா ஏனா பயணத்துல போம் போது பயணம் பண்ணும் போது என்னா ஊர் பயணம் பண்றது ஒண்ணுல்ல வேடிக்க பாத்துட்டே போகலா அவ்ளோதா
அது எவ்ளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அந்த காத்து வீசு பாட்டு ஓடு பஸ்ல
ஆ ஆ பஸ்லனா நம்ம ஃபோன்ல போ போட்டுக்கலாம்ல
இருந்தாலு அத விட பஸ்ல ஒடுற பாட்டுலா நல்லாருக்கு அந்த காத்துக்கு அந்த பாட்டுக்கு எதமா இருக்கு
ஃபஸ்ட்டு இங்க என்னன்ன நெறைய பேத்துக்கு பயணம் பண்றதே புடிக்காது பஸ்ல போம் போது வாந்தி வருதுன்னுவாங்க தல வலிக்குதுன்னுவாங்க எனக்கு அப்டி இல்ல எனக் பஸ்ல போக அவ்ளோ புடிக்கு
நா எவ்வளோ ஒரு சோகமா இருந்தாலுமே பஸ்ல போனா அவ்வளோ சந்தோஷமா ஆயிடுவ
அதாவது காலையில ஒரு எட்டு எட்ர எட்ரையிலேருந்து ஒரு ஒம்போது மணிக்குள்ள பண்ரூட் டிலேருந்து அந்த டிரிப்பு போயிட்டு வா எவ்ளோ ஆனந்தமா இருக்குனு அப்ப தெரியு ஒனக்கு கால் வைக்கவே எட் இருக்காது அந்த எடத்துல
அந்த மாரி நேரத்துல கொஞ்ச இதுவா இருக்கு மத் த நேரத்துல ஃப்ரீயா இருக்கும் போது போனா இன்னு நல்லா இருக்கு
நா ரெண்டு பஸ்ஸுருக்கு தனியார் பஸ்ல போ மாட்டே எங்க போனாலு லாங்கு போனாலு எங்க போனாலு
ஆ
கவர்மென்ட் பஸ் போவுல்ல பச்சபஸ் இப்ப புதுசா விட்ருங்காங்கல்ல அதா மேக்சிமம் கவர்ன்மென்ட் பஸ் அஞ்சி பஸ் இருந்தாலுமே ஏழு பஸ் இருந்தாதா அவுங்களு கிளியர் பண்ண முடியு ட்ராஃபிக் நல்லா வச்சிருப்பாங்க கண்டியன் இன்னொன்னு என்னன்னா தனியா இருக்கவங்களுக்கு அவுங்க அவுங்க பாட்டு போடுவாங்கல்லா எங்க எனக்கு தெரியலையே எனக்கு பின்னாடி ஒரு டைம் பாட்டு கேக்குதோன்ற பொக வேற போயிட்டுட்டு இருக்கோ ஒரு சில டைம் பாட்டு பாட்டு கேக்க வேணான்ற போல தோணுமா
ம்
அதுனால அதுல போ கூடாதுங்க புடிச்சது எது சீட் போட்டு வச்சிருந்தா மட்டு தனியா இருக்கும் போது சேட்ட தனியா தனியா இருக்கும் போது தூக்கமா அதுக்கு எதுக்கு போகனு
அதெல்லா ஒரு சில டிரைவர் சொன்னா வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க ம்
அப்டி இப்டின்னு பின்னாடி இருந்தாலு பாட்டு
இப்ப நாங்க காலேஜ் போம்போது அதெல்லா வந்து எக்ஸாம்குல்லா படிச்சிட்டு போவோ அப்பல்லா வந்து டிரைவர்ட்ட சொன்னா ஆஃப் பண்ணிடுவாங்க
கல்லூரிக்கு செல்லும் போது தேர்வுக்கு படிச்சிட்டு போம்போது ஓட்டுனர் கிட்ட சொல்லும் போது ஆஃப் பண்ணிடுவாங்க தப்பு போட்டு வச்சிருந்தாலு நிறுத்தி விடுவாரு அதனால
ஆமா
ஆமப்பா அத வச்சி என்ன பண்ண ஆ இப்ப வேற எங்கல்லா பயணம் போய்ட்ருக்கீங்க எங்கயாவது லாங் டிராவல் இந்த மாரி நாங்களு தெரிஞ்சிக்கிறோ தொலை தூர நீண்ட பயணமாக சொல்லுங்க ஏதாவது போயிட்ருக்கீங்களா ஆமா நீண்ட பயணம் தொலைதூரப் பயணம் இப்டி ஏதாவது போயிட்ருக்கீங்களா
ம்
எங்க எங்க போன அனுபவோ எங்க போயிருக்கீங்க
எங்க கோயம்புத்தூர் போகணு
போகணுமா போனீங்களா நீங்க போனது எப்ப இப்ப போகணுன்றீங்களா போனத சொல்றீங்களலா மேம்
ஆ லாங் நா வந்து தொலைதூர பயணன்னு போனதுன்னா சென்னை மட்டுந்தா போயிருக்கே
சென்னை நமக்கு தொலைதூரமா தொலைதூரமா உங்களுக்கு
ஆமா ஒரு நாலு மணி நேரன்னா தொலைதூரம் தானே
ஆமாமா நாலு மணி நேரன்னா தொலைதூரந்தா ஆனா அதுவும் தாண்டி தொலைவானது ஒரு உண்ம நமது நாட்டில் தெரியுமா
திருச்செந்தூர் போகணு
அதாது போகணும் ஆமா ஏ நீங்க போல வீட்ல உள்ளவங்களா இப்ப போனாங்க எனக்கு தெரிஞ்சே போனாங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்க எவ்ளோ ஓகே ஓகே இப்ப உன்னோட சூழ்நிலை அதாவது பயண பண்றதுக்கு ஏற்றதா இல்ல அதனால போ வேண்டாங்டாங்களா
ஆமா ஆமா
சேரி ஒண்ணு பிரச்சனை இல்ல ஓகேவா நா புரிஞ்சிகிட்டே நா அதிகமா வெளில போறதில்ல ஆ சொல்லு நா சொல்றத நீ கேளு நாங்க போனோ மார்ச் மூன்றாவது இந்த ஆண்டு மூன்றாவது மாதம் போல அவுங்க வந்துமா இல்ல இல்ல ஆண்கள் மட்டும் பெண்ரியா போச்சு
இருந்தாலு பெண்கள எல்லாரையு அழ வச்சுட்டு தானே போனீங்க
அ அழ வைக்க அழ வைக்க மானா
அது ஒரு நியூ மேரிடு கப்புல
அ அ அதுதா நா அப்பயே இருக்கிற தெளிவான விளக்கோ சொன்னே அதாவது கட்டிகான பிளான் பண்றது வேஸ்ட் பயணத்த பிளான் பண்றது முன்னாடி எங்க தப்பு இல்ல பாத்திங்களா அதனால மிகவு தொடர்பு நடக்குறதா உண்மையாவு சொல்றே அது கோரங்களா மயங்கி மயங்கி இப்ப பக்கத்து மாநில போயி அங்க அவ்ளோ சுத்தி எவ்ளோ பாத்து ஐயை ஐயையோ அது எல்லா அநியாயத்துக்கு அழகா இருந்துச்சுங்க ஆன்லைன் அட் டூ வந்த போதுங்க
சுத் அது சுத்தி பாத்தது ஒரு சந்தோஷ கூட பெண்கள் இல்லாதது ஒரு சந்தோஷம்னு நெனைக்கிறே
ஆறு பேருதா அ எனக்கு தெரிஞ்சு நா அண்ணே பூச்சி அன்னைக்கு வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க ஐயையோ என்ன பண்ண இப்ப நீ வெயிட் பண்ணி வந்துருந்தா கூட அது முடியாது இல்ல ஏனா இப்ப அயின் அடு அடுத்து இந்த வருஷமு முடியாது அதுக்கு அடுத்து தொழில் ஃபுல்லா ஆனா தா முடியு என்ன பண்ண இல்ல
இன்னு ரெண்டு வருஷ ஆனாதா எங்க இருந்தாலு போக முடியு
அதா குழந்தைங்க பெருசா ஆயிருச்சுனா கூட்டு போலா அதுக்குள்ளனா ஆகாது காப்ப முடியாது என்ன பண்றது கொஞ்சோ அடுத்த ஆண்டு கொச்சிக்கு
இல்ல நெக்ஸ்ட் இயர் வந்து கே பெண்கள்யெல்லா வந்து ஒரு பயணம் போகலானு இருக்கோ
போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க பாய் எப்டி சொல்றது போயிட்டு இருங்க ஒரு மாத கால வயத்துல கூட பயணமா போடுங்க ஜாலியாங்க வீட்டுல டய்லியோ ஹவுஸ் பார்ட்டி பண்ணிக்கிட்டு எ வீட்டுல பார்ட்டி ஜாலிய எடுத்துக்கிட்டு இருக்கோ
நீங்க இது வீட்டு்ல இருக்க ஆண்கல்லா வந்து குழந்தைங்களல பாத்துக்கணு நாங்க வந்து வெளில போயிட்டு வருவோ
போய்ட்டு வாங்க போய் து அதிக பச்சம் எங்க போவீங்க அதா செல்ரே மேல்மருவத்தூர்ந்து வேல வெச்சுகிட்டு டேக்கு பேப்பல ஏத்திட்டு குடும்பத்த கூட்டிட்டு ஆடிக்கிட்டு போயிட்டு வருவீங்கா எல்லா மேல வைகுலா இங்க இங்க என்னது அந்த சாமி நேமு எனக்கு க்கு வாகே அந்த வாவாங்கி அம்மனா
பாராகியம்மன்
ஆ அ அந்த அம்மன் கோவிலுக்கு போய்
நாளைக்கு போகணு நாளைக்கு அஷ்டமி வேற வாராகி அம்மன போய் வழிபடணுமா
ஆ வழி கொடுத்துட்டு வாங்க பைய சொன்னா இது சுற்றுலாத்தலமா போகணு ஆன்மீக தலமா போயிட்டு இருந்த அந்த ஆன்மீக சுற்றுலாவா வைசாக் கெழடு கட்டைகளா நம்ம
நாங்கல்லா நாங்கல்லா கோவில் தளத்துக்கு போகுறதால தா நீங்க எல்லா நல்லா இருக்கிறீங்க
இது இது போல பிற்போக்கு தனமா பேசறதுலா பொடரிலே பின் மண்டைலே அடி விழு தய் தயவுசெய்து இது ஒன்னு பேச கூடாது ஒகே ப்ரோ உங்க நம்பிக்க நீங்க போய்ட்டு வரிங்க அதுல நாங்க எதுவு சொல்ல மாட்
நாங்க யாருக்காக போறோ எங்கள நம்பி இருக்கிற ஆண்களுக்காக
ஐய்யய்யோ இப்ப எனக்கு ஒன்றும் புரியவில்லையே அது அதுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் அங்க போய் வேண்டிக்கிட்டா எங்க எங்க நாங்க ஊட்டுலே உடக்காந்துட்றோ எல்லா வந்துருமா இல்ல இதெல்லா ரொம்ப தவறான இது
நல்லா இருக்கிறீங்களே
ஆஹ கொஞ்ச நீங்க எம் டி ஆர் லா படிக்கணு நீ திரும்பி அதிகமா படிக் வேண்டிருக்கு செரி ‌ஒகே உண்மை தானேவா அப்டினு கேட்டா மு வேணா அந்த பக்கோ போவேணா அண்ணனுக்கு அதெல்லா சுத்தமா நம்பிக்க இல்ல அது தா எனக்கு தோணு ம் பயணோ ஆ இப்ப இப்ப சென்னை போயி நீங்க வந்து சென்னை போகனா எவ்ளோ டைம் ஆவு
அ நாலு மணி நேரோ ஆகு
நாலூ மண்நோ அப்ப இப்பதா பஸ்சே புடிச்சிருகிங்களா
ம் ஆமா
இன்னேரத்துக்கு டோல்கேட்டு திண்டிவன டோல்கேட்டு தான்டிருப்பீங்கன்னு பாத்தங்க விக்கிரவாண்டி டோல்கேட்ட
இல்ல இல்ல இல்ல இப்பதா ஏறி இருக்கோ
ஓகேவா ஒகே ஓகே நல்லது நல்லது நல்லது
நல்லா ஸ்மூத்தா போயிட்ரு
ஸ்முத்தா போயிட்டு இருக்
பஸ்ஸு பஸ் பேருந்து வந்து
தெவியுமே இந்த இப்பதா வேல நடக்குது ஹைவே வேல நடக்குது இப்ப ஸ்மூத்தா போதா அ மீன் ச்சு வச்சு பக்கத்துல வேணா ஸ்மூத்தா போவாங்க வேல முடிஞ்சிருச்சு இங்கெல்லா டக டக டக டக தா திண்டிவனம் தாண்டறவரிக்கி இங்க தூக்கி தூக்கிதா போடு
பண்ருட்டிக்கு அந்தாண்ட போனாலே பஸ்சு நல்லாதா போகு
பண்ருட்டி அங்காண்டல்ல இது அது என்னது கோலியனூர் கூட்ரோடு அத தாண்னாதா பஸ்சு நல்லாக்கு ஆ அத தான்னாதா பஸ்சு நல்லா போவு ஏன்னா பண்ருட்டில இருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டருக்கு வேல நடக்குதுல்ல அதனால அந்த எடமு கொஞ்ச மோசோதா சரிப்பா பாத்து போ புது எடோ சென்னை பட்டணோ நீ நெனைக்கது போல இல்ல
ஆமா நீங்க போயிருக்கீங்களா அண்ணா
இல்லம்மா சென்னை பக்கம் போனதில்ல அது கொஞ்சம் பயம் அங்க சாய் சென்னையில அங்க எதோ முக்கியமான தாதா கல்லா இருக்காங்களாமே சனிய சக்கட பட்டாசு பாலு அது கொஞ்ச பயோ அதா நம்ம நம் ஆளு எப்போ ஆவுங்கள கள எடுத்து சென்னைய சுத்தம் பண்றனா அதுக்கு அடுத்து போளாட்ருக்க ஆனா ஆனா அந்த நாயே எல்லா தப் டிவு பண்ணிட்ருக்கு கூடாதது ஒன்ன வெச்சுக்கிட்டு ஒன்னு சொல்றத்துக்கில்ல தப்பு பண்ணல ஆனா நாங்க தா பண்ணுவோ அப்டின்ற போல பண்ணிட்ருக்கா அவனே சேரி ஓகே அதனால இப்போதைக்கு சென்னை போறே சென்னை இல்ல தமிழ்நாட்ல இருக்கவே தோன மாட்டிது இப்பத்தா தமிழ்நாட்டுல வாழ்ற போல நா இப்ப யோசிக்கல வெளிநாட்டு்க்கு ஆ நாட்டுல வாழ்ற போல நெனச்சு பேசிட்ருக்கே அப்பதா மனது நிம்மதியா இருக்கு ஏ சகோதர நடக்கறத பாத்தா சேரிப்பா கொஞ்ச வேல வெளிநாட்டுக்கு ஃபிளைட்க்கு டைம் ஆய்ருச்சு நா பண்றே இப்ப பண்றே ஓகே
ஆ செரிங்கண்ணா
ஓகேமக்கா
ம்